ஹலோ கேக்குதுங்க
ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதா சிஸ்டர்
ஆ ரொம்ப வாய்ஸ் கொஞ்சோம் கம்மியா கேக்குதுங்க
இப்ப கேக்குதா சிஸ்டர் நல்லா சத்தமா கேக்குதா நல்லா ஆமா ஓகே ஓகே சிஸ்டர் ஆ ஓகே தம்பி போயிட்டானா
ஆ தம்பி போயிட்டாங்க இன்னைக்கு ஆ அவருக்கு லீவ் ங்க அதனால அவரு பாத்துக்றாரு இல்லன்னா விடவே மாட்டா
ஆமா பாக்காங்க எப்பவுமே வீட்ல எத்தனை பேர் இருந்தாலு நம்மகிட்ட சுத்தி சுத்தி வருவாங்க டேடி இருக்கிற டைம் வந்து டேடிய பாத்து அப்பான்ட் ஓடிடுவாங்க அப்பா பாத்தது
ஆமா நாங்க என்ன பண்ணோ இன்னைக்கு இன்னைக்குதா வந்து தம்பிய பிளே குரூப் சேத்து விட்டு வந்தோம் என்னன்னா இங்க அ வெளடுறதுக்கு ஆள் இல்ல டிவி போடுன்னு ரொம்ப இது பண்றா அப்டின் சொல்லிட்டு இன்னைக்கு பிளே குரூப் சேத்துட்டு வந்தோம் பக்க தெருவுலதா ஃபர்ஸ்ட் நா வந்து அவுங்ககிட்ட சொன்னே நா ரெண்டு நாள் ட்ரயல் பாக்றே தம்பி எப்டி இருக்கான் சொல்லிட்டு அப்றோம் ரெண்டு நாள் போட்டா ஒரே ஜாலியா இருக்கா அவே அப்றோ சரி இல்லங்க நல்லாதா இருக்கா ஜாலியா அ ஒன் அவங்க வந்து கேட்டாங்க
க ம் பசங்களுக்கு வந்து பசங்க இருக்கிற எடந்தா சந்தோஷமா இருக்கு நெறைய கொழந்தைங்க இருக் கும்போது அந்த பசங்களுக்கு வந்து அவுங்கள அறியாமலே விளாட்றதுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலு கொழந்தைய பாத்துட்டா அப்ப வாடா
ஆமா ஜாலியா இருக்கு போல அவனுக்கு அது நல்லா ஜாலியா போயிட்டு வந்ட்டா அப்புறோ வந்து அவுங்க என்ன சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்றோ அப்டின் சொன்னாங்க இல்லங்க நாள் லல்லா வாங்குறா என்ன என்னால அவன வுட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு மண் நேரோ போதுங்க காலைல ஒரு பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வர மாரி சொன்னோ அப்புறோ இன்னைக் கி ஃபர்ஸ்ட் டேன்றனால அர மண் நேரோ ஓ ஒரு ஒரு மண் நேரோ இருந்தா கரெக்டா அவ்ளதா கூட்டிட்டு வந்ட் டோ அப்றோ வெயில் அதிகமாயிடுது அப்டின் சொல்லிட்டு
சரிங்க எனக்கு நா சென்னை வந்தது இல்ல
ம்
ஆ ஆனா இருக்காங்க ரிலேஷன்ஸ்லா இருக்காங்க
ம்
இங்கே இப்போ நீங்க அங்க திருவிழா எல்லா உங்ளுக்கு அந்ததா நல்லா இதா நடக்குமா உங்ளுக்கு பக்கத்துல
பொதுவா பாத்தது இல்ல ஆனா எங்க ஊர்ல நடக்குங்க நா வந்து வேற ஊரு அம் அங்க நடக்குங்க உங்க ஊர்ல உண்டுங்ளா இல்ல முஞ்சிச்சுங்ளா திருவிழா எல்லா முஞ்சிட் இருக்குமே
குதிர மதுர அழகர் ஆத்துல இறங்ரத கேள்விப்பட்ருப் பீங்ளே ஆ இங்க அதாவது நா நா நெஜமா சிக்ஸ் இயர்ஸ்ல இப்பதா மொத தடவ பாத்ருக் இந்த டை இந்த திருவிழா வேல்ல இரு ஆமா நாங்க எங்ளுக் வந்து இல்ல சிஸ்டர் எங்ளுக்கு கல்யாணோ ஆன அந்த டைம்ல வந்து கொரோனா
ஓ ஆமாம்
அப்ப அப்போ அப்பதா ஃபஸ்ட் டைம் அந்த ஆத்துல எறங்குற பங்சனே இத்தன வருஷத்துல ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க
ஆ ஆ
பெற அதுக்கு பெறகு பாப்பா சின்ன பிள்ளை அப்டி இப்டின்னு தூக்கிட்டே கூட்டத்துல போக வேண்டா அப்டின் போகல இந்த டைம் ஓகே இந்த டைம் என்ன ப இது முடிவு பண்ணிருந்தோ அப்டினா பெரிய பாப்பாவுக்கு வந்து மீனாட்சி வேசோ போடணு அப்டின் முடிவு பண்ணி இருந்தோ
ம்ம் புரியில சிஸ்டர் என்ன சொன்னீய
மீ மீனாட்சி வேஷோ
அப்டின்னா
அம்மன் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வேசோ இங்க வந்து திருவிழா நடக்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து வேசம் போட்டு வுடுவாங்க
ஓஹோ ஓகே ஓகே
ஆ அதாவ்து விருப்பப்பட்டும் போடுவாங்கா சில பேர் வேண்டுகிட்டும் போடுவாங்க
ஆ ஆ கேள்விப்பட்ருக்கேங்க
ஆ பாப்பாக்கு வந்து இந்த தடவ சரி பெரிய பாப்பா வந்து மீனாட்சி வேசம் போடனுன் ரொம்ப ஆசப்பட்டாளா
ஆ
சரி ஓகே இந்த தடவை போட்டு விடலா நானுமே இங்க திருவிழா பாத்ததில்லை எங்க ஊர்ல தா திருவிழா பாப் த்திருக்கே அப்ப வரைக்கு எனக்கு அங்க திருவிழா பெருசா தெரிஞ்சது இந்த தடவை இங்க பாத் ததுக்கு அப்பற தா இவ்வளவு பெருசா நடக்குமா அப்டிங்கிறது இங்கதா பாத் பெரிய பாப்பாவுக்கு வந்து மீனாட்சி வேஷம் போட்டோமா அதனால சின்ன பாப்பா அவளு கொஞ்சோ இருக்கிறானு முருகரு வேசம் போட்டே அவளுக்கு
ஆ
போட்டுட்டு ஓகே ரெண்டு பேரு ஆனா கூட்டோனா சரியான ஆ பசங்க ரெண்டு பேரையு ஆனா அது ஒரு என்ன சொல்றது ஒரு அ அனு அது ஒரு அ அது ஒரு அனுபவோ அவளுக்கு மேக்கப் போட்டது கொண்டு போயி அந்த கோயில் வாசல்கிட்ட மெத்த நாலு வாசல்ல மீனாட்சி
ஆ நாங்க இதுவரையு வந்தது இல்ல அங்க கோவிலுக்கு ஆனா நெறைய வாட்டி போக ட்ரை பண்ணிர் போக ட்ரை கூட பண்ணதில்ல நெனக்கிறே நானு ந ஆனா அப்பால்லா சொல்லிருப்பாங்க அ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு
மேடம் மீனாட்சி கோயிலுக்கு வாங்க உங்களுக்கே மனசுக்கு நல்லா இருக்கு கொஞ்சோ நெனைக்கிறது ஒரு சிலருக்கு நடக்கு நல்லா விசேஷமா தா இருக்கு மினாட்சிகோயில் வீட் வாசலுக் கிட்ட விட்டுட்டோ பிள்ளைங்கள அந்த வேஷ போட்டு விட்டுட்டோ அப்டின்னாலே எங்கே இல்லாத போட்டோகிராபர்ஸ்ல்லா நெறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க பிள்ளைங்களே அவங்களோட சேனல்ல போடுறதுக்கு நாங்க இந்த டைம் பாப்பாவே எங்க ஹஸ்பண்ட் வந்து கைல இந்த பக்க பாப்பா அந்த பக்க சின்ன பாப்பா ரெண்டு பேரயு தூக்கிட்டு நடந்து வரும் போது நியூஸ் தமிழ் சேனல் இருக்குல ஆ அதுல வந்து பேட்டி குடுக்குறீங்களான்னு கேட்டாங்க அப்போ சேரி ஓகே நாங்க வந்து பாத்திங்கன்னா என்ன நெனைச்சிட்டோ யூடியூப் சேனல் காரங்கத கேக்குறாங்க அப்டின்னு நெனைச்சோ சேரி ஓகே குடு ஒ அப்பற தா கவனிச்சோ நியூஸ் தமிழ் சேனல் வந்து கேட்டாங்க நியூஸ்ல ஆ பாப்பா வந்த போது பாக்கும்போது நல்லா இருந்தது அவளுக்கு வந்து அந்த பியூட்டி பார்லர் வச்சுதா மேகப் பண்ணோ மீனு செரி கசினோட பியூட்டி பார்லர் வச்சு பண்ணி கூட்டிட்டு போலா மேக்கப் பண்ணி கூட்டிட்டு போலா எல்லாருமே தா சொன்னாகிறது நல்லா இருக்கு அப்டியே அவளுக்கு வேச நல்லா இருக் ஆனா எங்க சின்னாப்பா சின்னப்பாப்பாக்கு முருகர் வேஷம் போறதுக்குள்ளே நா பட்ட
இது நா போட்டுறுவே இல்ல நா போட்டுருவே நா மேகப் போடுவே நா மேகப் போடுவேன்னா அந்த முருகருக்கு அந்த இந்த ஈட்டி மாரி குத்தி விட்டு பவுண்டே சன் தா அப்ளே பண்ணே அவ்வளோதா என்ன நெனைச்சாலலோ என்னமோ ஏதோ செய்ய போறாங்கன்னு நெனைச்சிட்டா அந்த ஐப்ரோ பென்சில் எதுமே என்ன போட விடல போட்ட அந்த பட் பட்ட பட்டையெல்லா போட்டுகிறது பட்ட கிட்டயெல்லா அழிச்சு விட்டாச்சு
அதா காஞ்சோ உன்னே ஒரு மாதிரிஸ் சுருங்கு இல்லிங்களா அது ஒரு மாரி நமிக்கிற மாரி இருக்கு கொழந்தைக்கி அதனால கீழ வுட்ருங்க
இல்ல சாந்து பொட்டு வெச்சுதா வெச்சே இப்ப நாங்க ரொம்ப இதா இருக்க கூடாதுக்காக சாந்து பொட்டு ச்சி கொழந்தைக்கு வெச்சு விட்டோ அதனால அவ என்ன பண்ட்டா அழிச்சு வுட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டு போட குடுத்தே எனக்கு லிப்ஸ்டிக் மட்டு போட்டு வுடுங்க அப்டீன்னா
அ
மேக்கப்பு ஃபுல்லா அளிச்சு வுட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டு கேக்குற நீ அப்டீன்னம்மா முத்துற பெறகு ஸ்கூலுக்கு சாரி ஸ்கூலுக்கு கோயிலுக்கு போய்விட்டு அதுக்கப்பறோ எல்லாருமே பாத்தது எனக்கு போட்டு விடுங்க நானு போடுவே அப்பறோ அதுக்கு அங்க வெச்சுப்புற கோயில் வாசல்ல வெச்சு அவளுக்கு இந்த பவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடரு எல்லா போட்டு விட்டு லிப்ஸ்டிக் போட்டு வுட்டு அந்த சாந்து பொட்ட வெச்சு பட்ட குங்குமோ எல்லா வெச்சு வுட்டு கையில வேல குடுத்ததுக்கு அப்புறோந்தா முருகர் மாரிந்தா அதுக்கு முன்னாடி வெரிக்கோ கிரிஷ் ணர் வேஷோனு நெனச்சிட்டாங்க எல்லாருமே
பட்ட போட்ட பெறகுதா முருகர் மாரியே தெரிஞ்சா எ ல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்க கிருஷ்ணர் கோ க்ராஸ் பண்ணி போறவங்க அந்த பாப்பா கிருஷ்ண வேசத்துல எவ்வளோ அழகா இருக்கு
எவ்ளோ அழகா இருக்கு பாரு அ
எங்களுக்கு சிரிப்பா வந்துச்சு பாப்பாவா கிருஷ்ணரா ஐய்யயோ இது முருகர் வேஷந்தா அப்டீனு சொல்ட்டு அப்டி பெறவு அதுக்கு பெறவு ட்ட கஷ்டப்பட்டு பட்டைய போட்டு கையில ஒரு வேல கொடு அதுக்குப்புறோ அவ ஒரே டான்ஸ்சு வேல வெச்சு ஒரே டான்ஸ்சு சுத்தி சுத்தி அதுக்குப்புறோ போலீஸ்காரங்கல்லா அடிக்க ஆரம்ப்சிச்சா வேல வெச்சு அவுங்க அவுங்க கொழந்தைங்கிறத பாத்துட்டு சிரிச் சிட்டு கொஞ்சிட்டு போயிட்டாங்க ஆமா ஒன்னு ஒரு பெரிய அம்மா கொஞ்சோ வயசானவங்க பாப்பா வேல வெச்சு கீழே எறக்கி வுட்டு அவ சுத்தி வெளாடிகிட்டு இருந்தா போட்டு கூ உக்கு கோயில்ல சாமிய கொண்டு வந்து கொட்ட எடுத்துட்டு இருந்தாங்கலா வெளாடிட்டு இருந்தா அத பாத்துட்டு இவ கால்ல தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க பாப்பா பாத்துட்டு எங்குளுக்கு என்ன சொல்றது நம்ம கொழந்தைய அவுங்க தெய்வமாவே பாக் குறாங்க அப்டீங்கற ஒரு ஆ அப்டீங்கள நீ அடுத்த வர்ஷத்துக்கு இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டா
பாவோ அதனாலதானே அப்புடி பண்ணிட்டு போறாங்க
அது உண்மையிலயே எங்குளுக்கு அந்த நேரோ புல் என்ன சொல்றது புல் அரிச்சுருக்கும்பாங்கல்ல அவுங்க கண்ணுக்கு அவ தெய்வமாவே தெரிஞ்சா சொல்றாங்க அவுங்க அவ ஓடிக்கிட்டு ஓடிட்டேர்ந்தாளா ஓடாத ஓடாத பாப்பா எங்க ஹஸ்பண்ட் சத்தம் போட்டதுக்கு அவுங்க சொன்னாங்கா அவ இந்த கடவுள் வேசம் போட்ருக்கு அதனால கொழந்தைய ஒண்ணுமே சொல்லாதீங்க அவ வெளாடட்டோ எவ்வளோ வெளாடனுமே வெளாடட்டோ கொழந்தய வந்து திட்டாதீங்க அப்டீன்னு சொல்லிட்டு அவ தொட்டு கும்டுட்டு போனாங்க
ஆஹ்
அடுத்து தலைல கை வெய்யா பாட்டிக்கு ஆசீர்வாதோ பண்ணு அப்டீனாங்க அவ கை வெச்சாலா தங்கோ அப்டீன்னு சொல்ட்டு சுத்தி சொடக்கு போட்டுட்டு போனாங்க அவளுக்கோ செரி அவ அவளுக்கோ அந்த வேஷோ போட்டதோ ஒரு வேல முருகர் அருள் எறங்கிருச் சோ அப்டின் நெனச்சுட்டு நாமு அவ அவ கேக்குறா அடுத்த வருஷோ எனக்கு கரப்பன் போடுவீங்களா அப்டின்னு
ஆ
இந்த கருப்பு படத்த பாத்துட்டு கேக்குறா அப்ப நானு அடுத்த வருஷோ கருப்
ஆமா நெறைய எ பையே எல்லா கூட தேட்டருக்கு கூட்டிட்டு போணோ நாங்க அது ரெண்டாவது படோ அவனுக்கு ஆ ரெண்டாவது படமா ஃபஸ்ட்டு படமா ஞாபகோ இல்ல அ தேடருக்கு போனா அந்த அந்த அவ்ளோ பீட் சாங்க்குக்கு அவெ ஆட ஆரம்பிச்சு டா டேய் ஆடாதடா எல்லாரு பாக்குறாங்கடா அப்டின்னா எங்க பா
கருப்பு ம் இல்ல கருப்பு படத்துல அந்த லாஸ்டு சீனுக்கு சரி ந நடூல அந்த சாமி வறக்கு உள்ள மியூசிக்கு சரி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப புடுச்சுருக்கு அது
ஆமா
என்ஜாய் பண்ண ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆற்றாங்க அத எங்க பாப்பா இப்ப தெ தெனமு யு அ யூடியூப்ல நீங்க சொன்ன மாரி அத எடுத்து கருப்பு பாட்டு அப்புடிம்பா ஒடனே அந்த மியூசிக் வருமா அத போட்டு ஆட்றது நாக்க அவுங்க வைக்கிற மாரி வச்சு ட்ரை பண்ணி ஆட்றது
அ
அது என்ன இருந்தாலு கொழந்தைங்க வந்து கொழந்தைய வந்து அந்த ஃபேமிலி ரூபத்துல பாக்கும்போது சரி அவுங்க சாமி மாரி ஆட்றதையு பாக்க நமக்கு சந்தோஷமாவு சிரிப்பாவு தா இருக்குது ம் கொழந்தையு தெய்வமு ஒண்ணுதான என்ன இருந்தாலு அ வலிமறந்து பாக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷந்தா நீங்க பாக்கு பாப்பாக்கு மேக்கப் போட்டு விட்ருக்கீங்களா எதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு
ஆ ஸ்கூல் ஃபங்ஷனுக் போட்டு விட்ருக்கே ஆ ராதா வேஷோ போட்டு விட்ருக் கே கிருஷ்ண வேஷோ போட்டு விட்ருக்கே ஆ நா வேற எது ட்ரை பண்ணதில்ல நாமி நா இப்பதா நாங்க வந்து அடிக்க அடிக்க ஆ எ என்ன வேண்டுதல் அப்டின்றதுனால மொட்ட அடுஸ்ட்டே இருப்பமா அவளுக்கு முடி நீட்டா வளரவே விட மாட்டோ இப் இப்பதா எல்லா மொட்டையு முடிஞ்சிற்ச்சு இந்த வர்ஷந் தா சொல்லியிருந்தோ நீங்க சொன்ன மாரி நானு மீனாட்சி எனக்கு ரொம்ப நாள் ஆச மீனாட்சி அம்மன் மாரி அழகா சாரீ எல்லா கட்டிவிட்டு வேஷோ போடணு அப்டின் சொல்லிட்டு
ஒரு தடவ போட்டு பாருங்க ஒங்களுக்கே பிடிக்கும்ப்பா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளேலயே போட்டு பாத்தா தா போட்டு பாத்தாதான் வுன்னு அழகா அவுங்க வளந்து அவுங்களுக்கு வேசம் போற்றது இப்ப இந்த ஸ்டேஜுல நம்ம போட்டு வுட்டோனா அழகா இருக்கு
டாள் வேஷோ போடணுன் ஆச ஆண்டாள் போயோ போட்டுட்டு அ போட்லா அ கொழந்தைங்களுக்கு ஆண்டாள் நல்லாருக்கு இல்லைங்களா அதுனால இந்த வர்ஷோந் தா சொல்லிருக்கே பாப்பா கொஞ்சோ முடி நீட்டா வந்தது நம்ம ஆண்டாள் வேஷோ போடலா அப்டின் சொல்லிட்டு
சரிங்க சிஸ்டர் இந்த ஒர் நிம்ஷோ சின்ன பாப்பா எந்திரிக்க போறா போல உருண்டுகிட்டே வர்ரா இந்த ஒர் நிம்ஷோ சிஸ்டர் கட் பண்ணுவோமா நா கால கொஞ்சோ நேரோ கூப் பண்ணுவோமா ஓகே ம்